வணக்கங்க வணக்கம்மா என்னமா பண்ணிட்டு இருகீங்க
நாங்க இப்போதா கொஞ்ச காலைல வேலையெல்லா முடிச்சேங்க முடிச்சிட்டு சும்மா ஏதாவது தோழிகள்ட்ட பேசிகிட்டு இருக்கலானு இருக்கேன் எங்க மாமனார் மாமியார் வந்திருக்காங்க சோ அவுங்க டிவி பாத்துட் ருக்காங்க எங்க மாமியார் தூங்கிட்டு இருக்காங்க எப்பவுமே தூங்கிடுவாங்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க
உங்க மாமனார்க்கு இன்னைக்கு பிளட் டெஸ்ட் கூட்னு போறேன்னு சொன்
ஆமாங்க கூட்டு அவங்க வந்து எடுத்துகிட்டாங்க அதுனால பிரச்சனை இல்ல வந்து எடுத்துட் த்துட்டு போயிட்டாங்க அதனால அந்த பிரச்சனை காலையில என்னவோ மோட்டர் ப்ராப்ளோ எங்களுக்கு தண்ணி இல்ல பெரிய பிரச்சனை ஆய்டுச்சு ம் உ அப்பா எங்க பிளாட்டுகே தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டமா போய்டுச்சு அது ஒரு மூணு பக்கெட் தண்ணி ந்த பைப்புல புடிசுட்டு அது நெறைய ஆப்ரேஷன் பண்ணிருக்குல்லயா வயிறு பயங்கரமா வலிக்குது அப்படியே வந்து படுத்து பயங்கரமா ரெண்டு மூணு பக்கெட் தண்ணி புடிச்
உங்களுக்கு தா வெயிட்டு தூக்குன்னா ஆகாதுங்களே வேன்னா ஆளு வச்சு புடிச்சு செஞ்சுகலாங்கல
யார வச்சுங்க யாருங்க ஆள் இருக்கா யாருமே இல்ல என்ன பண்றது பையனுகு அலைய அவரு ஒரு பக்கெட் பிடிக்கதுகுள்ள எனக்கு முதுகு வலிக்கிதுன்னு உக்காந்துட்டாரு ரெண்டு பக்கெட் தண்ணில ஒரு பக்கெட் தண்ணியில அவர் பாத் பாத்ரூம் போய் குளிசுட்டு வந்தாரு பையன் ஒரு பக்கெட் தண்ணீர்ல பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வந்தான் நான் ஒரு பக்கெட்ல பாத் பாத்ரூம் போயிட்டு பிரஷ் பண்ட்டு வந்தே நான் அவ்வளன்னு ஒரு பக்கெட் இருந்தா போது மாமனார் மாமியார் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பக்கெட் புடிச்சு வச்சே அதுல கொஞ்ச வயிறு வலி வந்துடுச்சு அந்தால வந்து படுத்துடுவோன்னு சொல்ட்டு படுத்துட்டேங்க
ஒங்களுக்கு அந்த யுரானிய பராப்ளம்ன் சொன்னீங்கள்வ ஒரு நாளு அப்போ வந்து அது சொல்றாங்க ஒரு ருபா இருக்குலைங்களா ஒரு ருபா கொஞ்ச பெரிய ஒரு ருபா அது வச்சு ஸ்டிக் பண்ண சொல்றாங்க அந்த எடத்துல
இல்ல எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டேங்க நானு
அப்டிங்களா இருந்தாலு இப்ப வழி வருது வெளியே வருதுன்றீங்களே அந்த ஏடத்துல வந்து என்ன ச் சொல்றாங்க அந்த ஒன் ருபி காயின்னு இல்ல டூ ருபி காயின் கொஞ்ச பெருசா இருக்குற காயின வந்து அந்த பிளாஸ்டிக் இரு க்குலிங்க்ளா அது செல்லோ டேப்பு அத வச்சு வந்து ஒ கிளீனா ஓட்டிட சொல்றாங்க அது வந்து ஒரு மூண் நாள்னா கூட அப்டியே இருக்கணுமா அந்த எடொ அப்டியே உள்ள தள்னு போயிடு தா அந்த அந்த காயினோட ஹீட் வந்து அப்டியே அது உள்ள தள்ளுனு போயிட்டு பொசிஷன் சேர்த்துக்லா ஏன்னா இங்க ஒரு கொழந்தைக்கு பண்ணாங்க நா பாத்தே பெருசா வெளியே வந்துட்டு ச்சு புட்டுன்னு வெளியே வந்துட்டு இருன்ச்சு வெளிய வ ச்சு வெளியே வந்துட்ட ஒடனே ஆ பாவோ அவங்க அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க அது எதோ வெளிய வந்துருச்சு கொழந்தைக்கு ஏதோ ஐயயோன்ற மாரி ஆயி ச்சு அப்புறோ ஒரு இங்கெதா ஒரு பா பாட்டி நல்லா வயசான பாட்டி அவங்களா அந்த காலத்துல வந்து டாக்டர் கிட்டல்லா போக மாட்டாங்களா அதுக்கெல்லா இவங்களே வைத்தியலா கை வைத்திய தா இவ இப்ப டாக்டர் எல்லா போய் பாத் பாங்க அதுக்கான இது ஸ்கிரீம் குடுத்தாங்க என்னென்னவோ பண்ணாங்க அது ஒண்ணு வேலைக்கு ஆகுல அந்த ஒருபா வ ச்சு தாங்க ஒரு வார கட்னாங்க அழகா உள்ள அமங்கிச்சுங்க ஆச்சரியமா போச்சுங்க பாத்து நஜமாதா பெருசா இவ்ளோ பெருசு இருச்சுங்க ஒரு லட்டு சைஸ்ல வெளிய வந்ட்டுன்ச்சு ஐயய்யோ அப்டின்னு நெனச்சிட் பாத்தா அது வந்து நல்லா ரெண்டு ருபா மேல மேல ஒரு ஒரு ருபா வச்சி அது வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டி அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்ததுங்க அது கிளீனா பண்டாங்க அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒன் வீக் கூட இல்லங்க ஃபோர் டேஸ்ல அப்டியே அமுக்கு நல்ல ரிசல்டே தெரிஞ்சுச்சு குளிக்கும்போது மட்டு கழ்ட்டிட்டு கழ்ட்டிட்டு ஆ குளிப்பாட்டிட்டு அதுல அந்த எடத்துல நல்லா எண்ணெ தேங்கா எண்ணெ வுட்டு நல்லா ஆ கிளீன் பண்ணிட்டு தொடச்சிட்டு ஒன் ரூபி வெ ச்சு மறுபடியு ஓட்டிடுவாங்க அப்புறோ பாத்தா ஒரே நாளே நாள்ல அந்த புட்டுன்னு இருந்ததுலா அப்டியே ஸ்டமக்ல உள்ள அப்டியே போயிடுச்சுங்க உள்ள நெஜமாங்க அதுதா எனக்கு அதுல இருந்து அது ஒரு நம்பிக்க எனா கண் கூட பாத்தே இல்லைங்களா அதுனால அதுனா அப்ப யர் னா இந்த ப்ராப்ளம் தா நீங்களு சொல்லுங்க ஒன் ருபிய இது வந்து இயற்கதா இதனால் நம்ப்ளுக்கு எந்த சஃபரரு ஆவாது அதனால பண்லா ஒன்னு பிரச்சன கெடையாது ம்
க்றே அவங்க நீங்க சொன்னது அப்டியே செஞ்சு பாக்குறாங்க கண்டிப்பா என்ன சமச்சீங்க நீங்க எங்க வீட்ல இன்னைக்
நானாங்க இன்னைக்கு வந்து நூக்கல் சாம்பார் செஞ்சுட்டு
ம் செரிங்க
டு வெண்டக்கா பொர்யல் செஞ்சுருக்குறேகேங்க ஆ பையனுக்கு மட்டு லெமன் ரைஸ் செஞ்சுட்டு வெண்டக்கா பொரியல் குடுத்து அனுப்பிட்லான்னு பாக்கறங்க
பையனுக்கா எ பைய காலையில கொண்டு போறது இல்லையாங்க சாப்பாடுலா
இல்லைங்க கால்ல ஏழ்ர மணிக்கு ஏழேமுக்கா ஏழர மணிக்கு ஒரு நா ஏழு மணிக்கு போயிருவா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தா ஸ் கூலு அந்த டைம் சூடா கொடுத்து அனுப்பிருவேன் இவரு இவரு வீட்டுல இருக்கும் போது சூ வீட்ல இருக்கும்போ தா
ஆ சரிங்க
பசங்களோ எங்க வீட்டுக்காரோ இல்லன்னா அன்னைக்கு கால்ல செஞ்சு குத்து அம்ச்சிருவே எடுத்துன் போய் குடுக்கறதுக் காள் இல்லன்னு இருந்தாங்க ஆளு இருந்தாங்கன்னா அன்னிக்கு ஏன்னா டெய்லியுமே வந்து ஆறுன சாப்பாடு தா சாப்ட்டுவாங்க அந்த டைம் ஒரு மணிக்கு நாம அந்த டைம் வந்து சிக் க்கன் கொழம்பு வேன்னு சொல்ட்டு போயிருவா இந்த வேற எது நம் குருனி சூடா செஞ்சு குடுத்தா போ இல்ல பாஸ்து எனக்கு என்ன வேணு சூடா வேணு இந்த ஒரு ஐட்டோ சொல்லுவா அதுக்கேத்த மாரி அன்னிக் க்கி ஆல்டர்னேட்டிவ் பண்ணிட்டு அவரு வீட்ல இருக்கிற டைம் வந்து நல்லா செஞ்சு சூடா குடுத்து அனுப்பிறது
செரிங்க
ம் ம் ஆனா தண்ணி இல்லன்னா ரொம்ப கஷ்டங்க எப்டிதா இருக்கிங்க தெரில எனக்கு ஒரு நாள் எனக் இத்தனிக்க எனக்கு கெணத்து பக்கத்து இப்ப எங்க வீட்லயே தா இக்குது கெணறு சேந்து ஊத்திக்கலா எனக்கு அதுவே கஷ்டோ ஆனா ஒரு ஒரு நேரத்தில எங்க வீட்டுக்கார்ரு மோட்டர் போட்டுருவாரு மோட்டர் போட்டு தண்ணி இழுத்து குத்துருவாரு தண்ணிக்கில்ல எனக்கு பிரச்சன இல்லங்க எனக்கு தண்ணியே இல்லன்னா கூடோ மோட்டர் போட்டு கெணத்துல இருந்து கொஞ்சோ தண்ணி எடுத்து குடுத்துருவாரு
ம் எங்களுக்கு தண்ணி இருக்குது போரு போர் எதோ ரிப்பேர் ஆயி மோ ஏறல தண்ணி அதனால இப்ப ரிப்பேருக்கு வந்திருக்காங்க ஆனா எங்களுக்கு தண்ணி வருது இப்போ எங்க பிளாட்லய எனக்கு மட்டு தண்ணி வருது இப்ப மத்தவங்களுக்கு யாருக்கு வரல செக் க்காங்க செரி நம்ம கால்ல கொஞ்சோ பக்கெட்ல தண்ணி எத்து ஒரு மாரி டயட் ஆயிச்சு செரி ஒரு அர ஒரு மணி நேரோ படுத்தாதா அந்த வயிறு செரியாவு அப்டின்னு சொல்ட்டு அப்டி படுத்துட்டே ஏன்னா ஒண்ணுமே செய்ய முடியல என்னால நிக்கவே முடியல அதனால அப்டியே படுத்துட்டே
ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து செய்ங்க அப்பதா உங்களுக்கு கொஞ்சோ ஒடம்பு இதாகு போயிட்டாங்ளா உங்க ரிலேஷன்லா வந்து
அவுங்க ஆமா அவுங்க அவுங்கெலாம போய்ட்டாங்க அவங்க அவுங்க பசங்க அவுங்க வீட்டுக்காரு வந்து கார்ல வந்து கூட்டிட்டு போய்ட்டாரு எல்லா சந்தோஷமா போனாங்க த்தது எங்க வீட்ல பூஜ பண்ணவோ அடுத்த மாசோ அதனால அவங்களுக்கு இன்வைட் பண்ணிருக்கோ கண்டிப்பா பசங் களோ வருவாங்க அவங்க கூட இன்னெரு நாத்தநாரு வந்துருவாங்கனு நெனைக்கிறே சேந்து எல்லாரு வந்துருவாங்க எல்லாரு வந்து செஞ்சா தானா நல்லா இருக்கு ஓகேங்க போன்ட வருஷோ எல்லா அவங்கெல்லா வேலைக்கு போயிட்டாங்க சோ கஷ்டோ வர்றதுக்கு போன வருஷோ பையனு டென்த்து இந்த வருஷோ கொஞ்சோ ஃப்ரீயா இருப்பாங்க அடுத்த வருஷோ பிளஸ் டூ பைய அப்ப வர முடியாது சேரி வந்த அந்த வருஷ தா வர முடியு சேரி வந்துருங்கன்னு சொல்லியிருக்கே பாப்போ கடவுள் என்ன சூழ்நிலை கொடுக்குறாரு
ம் நாங்களு அதேதாங்க எங்க அண்ண வீட்டுக்கு நேத் த்த வந்தோ எங்க அண்ண பையன தா ரொம்ப மிஸ் பண்ணோ எங்க அண்ணண கூட மிஸ் பண்ணலங்க எங்க அண்ண பையனா பாத்தா தாங்க மிஸ்ஸிங்கா இருக்குது அவ தாங்க அவ கூட எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் பண்ணிருக்குறாங்க சபு மிஸ் பண்றேன்டானு ஏ பையனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கிறா போட்டோ எடுத்துக்கிறாங்க நெஞ்சில சாஞ்சி நைட் எல்லா அவன பத்தி யே பேசினிருந்தானுங்கோ கிருஷி நாலா சொல்னு வந்தானோ சொல்லி சொல்லி சிரிச்சுனுருந்தானுங்க கார்லல்லா
அ செரிங்க
அவருக்கு ஒரே சந்தோஷோ ஆயிடுச்சா அவ வளந்துட்டுக்குவா கிருஷ் எவ்ளோ அழகா வளந்திருக்கா பாரு இப்பதா என்ன மாமான்னு கூப்ட்டு பேசனா ஒரே சந்தோஷோ ஆயிடுச்சா அதுக்கு முன்னாட்லா என்ன பாத்தோன்னே ஓடிடுவானா செரியா பேச பேச மாட்டானா இப்டி குனுஞ்சுக்குவானா இப்ப வந்து கொஞ்சோ மெச்சூட் ஆயிட்டு இருக் கிறா அ செரி மாமா வீட்டுக்கு வாடானா வரேம் மாமா கண்டிப்பா வர நிக்கிறா அதுவே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா எங்க வீட்டுக்காரருக்கு அதைதே சொல்ணு வந்து இருந்தாருங்க அழகாக்கிறா அழகா க்கிறா அழகாக்கிறான்னே சொல்ண்னு வந்திருக்கறாங்க எப்
ஆ ம்
கொத்தமல்லி கரிவேப்புல மாரி ஒன்னே ஒண்ணுதாக்குது அத கண்ணு வெச்சிறாதிங்க பிளீஸ்ன்னு.
அ செரிங்க செரி அ அப்புறோ நீங்க சந்தோஷ் மா போய்ட்டு சந்தோஷ்மா வந்துட்டிங்கள்ல என்னெல்லா வாய்ங்க் குடுத்தாங்க உங்கண்ணா எதா வாய்ங்க் குடுத்தாங்களா?
ஆ ஆம்மாங்க சம செலவுங்க அவுனு ஒரு முப்பதாய்ருபா செலவாய்ச்சுங்க எங்குள்க்கு கல்லாசக்க நல்லா க பசங்கள்க்கு ட்ரெஸ்ஸு எனுக்கு ட்ரெஸ்ஸு எங் வீட்டுக்காருக்கு டிரெஸ்ஸு. எங் ஃபேமிலிக்கே டிரெஸ்ஸுங்க. அப்புறோ மால்க் கூட்ன் போயிந்தாங்க அன்னிக் கி எங்கக்கா கூட வந்துட்டுந்தா. எல்லா ஒன்னாப் போய்ட்டு ஜால்யா நல்லா கூத்தச்ட்டு அதுக்கப்புறோ வந்து சாப்பு ட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள பதினோரு மணி ஆயிர்ச்சுங்க ஒரு நாள் தாங்க ச்சிந்தாங்க மே மாச பிளான் பண்ணோங்க போலான்ட்டு அப்பற் போக முல்லங்க. அம்மா வீட்ல இருந்துட்டோ எல்லார்மே செரி எங்க அண்ண வருவான் பாத்தா எங்க அண்ணனு வர்ல. செர் நாங்ளே போய்றோன்னு போய்ட்டு ரெண் நாள் தாங்க இருந்தோ அ வெள்ளிக்கெழம ருந்தோ சனிக்கெழம ரெண்டு நாள் இந்துட்டு ஞாய்த்துக்கெழம வந்துட்டங்க. அப்புற பிரியாணி செஞ்ச கூத்த கேளுங்க பிரியாணின் நல்லா செய்யலான் நானு ஆரம்பிச்டங்க எல்லாரு ப்ரி பேரா ஒக்கான்னுக்குறாங்க சாப்பட்றதுக்கு கொஞ்ச தண்ணி கூட ஆயிச்சு கொல கொல கொலன்னு ஆயிச்சி எங்க அம்மா திட்டிட்டே இந்தாங்க என்ன.
சரிங்க சரிங்க எப்பிடி செஞ்சா என்னங்க எல்லாரு இப்ப சாப்ட்டாங்கள்லா முடிஞ்சிரு
ஆனா எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப புட்ச்சிச்சிங்க சாப்புட்டு இது கார்லே சாப் டாரு இது பிரியாணி தானான் கேட்டாரு என்ன இல்லிங்க தக்காளி சாதத்துல கொஞ்சோ கிச் சிக்கன் போட்ருக்கோ உள்ள
ஆ
அப்புற சாப்ட சாப்ட நல்லாருக்குது உ உப்பு மொளகா காரல்லா இது அல்சர் பேஷண்டக்கு என்ன மாரி இக்கறவங்குளுக்குல்லா இது க கரெக் ட்டாருக்கு இப்டிதா செஞ்சு சாப்பன்னு. இது நல்லாதா இருக்குதுன்ட்டு நல்லா சாப்ட்டாரு ஒரு பாக்ஸ சாப்ட்டுட்டு நல்லாக்குது
ஆமாங்க எங்க நாத்தனாவு நெ எங்குளுக்கு நேத்து சாப்பாடு செஞ்சுந்தா யாருக்கு புடிக்கி தோ இல்லையா எனக்கு எனக்கு வயித்ல அது பிரச்சின இருக்கு இல்லியா எனக்கு புடிச்சிந்துதுங்க எப்பவுமே நம்ளே செஞ்சி சாப்ட்றமா நமக்கு யாராவ்து ஒரு ஒரு சமையல் செஞ்சி தர மாட்டாங்ளான்ரு க்கு எனக்கு எப்ப பாத்தாலு நம்ம சமைலியே சாப்பிட்றோ நம்மொ உக்காந்தொனே நமக்கு ரெண்டு தோச யாரா சுட்டுத்தர மாட்டாங்களா நமக்கு யாரா சட்னி செஞ் சு தர மாட்டாங்களா நமக்கு யாராவ் சாப்பாடு செஞ்ச்ற மாட்டாங்ளான்ருக்கு. அ நேத்து அவுங்க செஞ்சாங்க எனக்கு புடிச்சிந்துதுங்க யாருக் புடிச்சிதோ புடிக்கலையோ நானு எம் பையனு நல்லாதா சாப்ட்டோ அப்புறோ அக்கா வீட் ட்டுக்கு சாயந்தர போனோ மாங்கால்லா குடுக்கதுக்கு மாங்கா வெங் மாமியா கொண்ணு வந்தாங்க புளி வேர்க்கடல எல்லா கேட்ருந்தா செரி அவுளுக்கு கொஞ்சோ குடுத்து மாங்காப் பழோ குடு துட்டு மாம்னார் மாமியார்ல்லா கூட்டிட் போய் அவுங்க வீட டுதுல பாத்துட்டு அ அக் பாப்பாக்கு ஒரு ஒரு சின்ன பாக்ஸ்ல பிரியாணி குடுத்தா அக்கா பொண்ணுக்கு அப்புறோ நைட்டு ஃபோன் பண்ணி சிட்டி ரொம்ப டேஸ்ட்டா இருந்துது சிட்டி சி ட்டி ரொம்போ டேஸ்டா இருந்துது சிட்டின்னா செரிம்மா உன புடிச்சிந்தா சர்தான் சொல்ட்டு வந்தோ அப்பிடியே வந்து எ ட்டு மணி ஆயிர்ச்சி அதுக்கப்புறோ இருந்த சாப்பாடெல்லா நாங்க மிச்ச மீதி இருந்த சாப்பாடெல்லா முடிச்சிட்டு வேற எது செய்ல நாங்க கால்ல நால் இட்லி எக்ஸ் ட்ரா ஆயிர்ச்சி அது ஒயிட் ரைஸ் செஞ்சிந்தே அது அப்டியே எல்லாத்தியு வெச்சி ஒன்ரண்டு தோச ம ட்டு எம் பையனுக்கு எ வீட்டுக்காருக்கு சுட்டு குடுத்துட்டு வச்சு நாங்க சாப்ட்டு முடிச்சி கழுவி வச்சுட்டு படுத்துட்டோ கால்ல தண்ணி இல்லானால என்னால சாப்பாடு ஒன்னு செய்ய முடில என் பக்கத்து வீட்லனா பா இருக்க பிரிஞ்சி ரைஸ் ரெடி பண்ணிருந்தாங்க ஹோட்டல்ல அது ரெடி பண்ணிதா அதத்தா என் பையனுக் குடுத்தே எனக்கு மனசே இல்ல அதயோ வய் நா ஆ ஹோட்டல் ஃபுட்ல்லா என் பையனுக் குடுக்க மாட்டே மேக்சிமம் எதாது கெஸ்ட்டு ரிலேஷன் வந்தா அந்த அவுட் சைட் ஃபுட் எல்லா நாங்க வாங்குறதே இல்லைன்னா நா ஒரு ஒன்றய ஒர்க்கு எனக்கு வயித்துல எனக்கு
ஆனா ஒரு வகையில ரொம்ப நல்ல விஷயோந்தாங்க ஏன்னா அவுட் சைட் ஃபுட்டு து வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு ஆவாது ஒரு பொருள் ஆயி போச்சு ஏன்னா இப்ப நெறைய கேன்சர் வந்து அதிகமா வந்து அந்த அவுட் சைட் ஃபுட்னாலயு பிளாஸ்டிக் பொருள நம்ம வச்சு சாப் சுட சுட பிளாஸ்டிக்ல போட்டு குடுத்துறாலிங்க இல்லங்களா அத நம்ம சாப் பறதுனால தாங்க இவ்ளோ பிரச்சனயே வர்து அதுதாங்க நெறைய மக்களுக்கு அது புரில இப்ப வந்து கொஞ்சோ சோம்பேரி தணப்பட்டு இன்னா பண்ண நானே ஒரு நேரத்துல என்ன பண்ணிறே காலில சப்போஸ் இட்லி மாவு எதோ செட் டா இல்லென்னா இட்லி வாங்கிருவே பக்கத்துல வீட்டுலதா போட்றாங்க அது ஒண்ணு எனக்கு பிரச் சன கெடையாது மத்தியானத்துல மேக்சிமம் நைட்ல நா தா எல்லாமே செய்வே எப்பனா ஒரு நாள் இந்த பசங்க என்னா பண்ணுவானுங்க சாப்பாடு செட் ஆவல இப்ப ரசோ சாம்பார் எதனா வச்சுட்டு வந்தனா எனக்கு செட் ஆவலனு வெளி சாப்டுவானுங்க பாருங்க எனக்கு அது புடிக்கவே பிடிக்காதுங்க சம சண்ட வரு வீட்டுல அத மட்டு சாப்டாதீங்கென்னு பலமுற சொல்கிறே வேண்டா வேண்டாண்ட நீங்க அது தா பண்ணுறீங்கென்னா கூடோ அவர் வந்து அத அவுங்க வந்து அத ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கே இல்லிங்க அந்த பசங்க கொஞ்சோ கூட கண்ட்ரோல் இல் இன்னைகு கூட ஏ பையே இட்லி வேணா எனக்கு பூரிதா வேணு எனக்கு காசு குடுனு அம்பறுரூபா வாங்கின் போய்கிறாங்க அவுங்க அப்பா கிட்டேந்து எனக்கு தெரியாம
உம் நீங்க அப்டி குடுத்து வளக்காதீங்கங்க வீட்ல இருக்க சாப்பாட சாப்புணுங்க நீங்க அப்டி
இல்லங்க என்ன ஏமாத்துறானுங்க இவரு டக்குனு ஏமாந்துறாருங்க அ இவரு குடுத்துறாரு நா எதுவு சாப்பிடலப்பா நா அங்க போய் சாப்பணும்பா ஒண்னோனே
அ அப்பெல்லா குடுக்காதிங்